கேக்குதா ஒடம்பு ஒரு கேரவே கீதுடா போலமானே தெர்ல ஃபீவர் வந்தா மேரிகிது ஒடம்பு ஒடம்பு
ஆ
எ ஒடம்பு வந்து அப்டியே ஃபீவர் வந்த மாரிகீது ஒடம்பு
ச ச ச த்தா ஃபிரீ ஃபைர்ல ஸ்பீக்கர் மாரி தா டா கேக்குது ஃபிரீ ஃபைர் குள்ள போனால
ஏதோ போனு ஸ்பீகர்ல விழுந்த மாரி கேக்குது
உனக்குனா அப்டி கேக்குது எனக்கு அப்டிலா கெடையாது ம்
டக்குனு டவுனா ஆச்சி வாய்சு டக்குனு கேங்க தெரிய
எப்போ எப்பா எப்போப்ப எப்பட ஆனோ பா ஸ்கூல் படிக்க சொல்ல கரெக்டா பிளஸ் ஒன்னு இருந்து பா நம்ம தெரியாப்பா
நானா சொல்லியே அகணுமா
சொல்றா சும்மாதான பண்ணபோறன் அந்த ஆ
ஆஹ
எப்பாக்லா
ம் நயன்த்து
அபாய் நயன்த்துல இருந்தாடா அவ அவள வச்
நயன்த்து நா ச்சா நைன்துலா நம்ம எக்ஸாம் மு எக்ஸாம் முடிச்சு மே மாச லீவுல டென்து போக மாரி மேமாச லீவுல
ம் அவ அந்த டைப்பில
ஆ வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலே எய் செவன்த்து படிக்கிறப்பே வந்துச்சு
அது வந்துச்சு ஆனா எனக்கு ஃபோன் வந்து எப்பா தெரிமா பிளஸ்ஒன்லதா வந்துச்சு ஏனா அப்பதான ஆன்லைன் கிளாஸ் சொன்னாங்க இப்ப தான வந்தே அப்புலா எது சொல்லச்சுப்பா ஆனா நா பாப்ப பசங்க விளாரான ஒருத்த பாப்ப
ந வந்து ஒரு டூ ஜிபி ரேம்ஸ் இல்ல எங்க அம்மாவுது ரொம்ப குட்டி ஓன்டு சாம்சங் செல்லு அதுல விளான்ருந்த
எந்த ஊரும் த்ரீ ஜி ஒரு ஃபோன் இருக்குது அது வெளாலமானு நாங்க விட்டோ அது தேவலனு
அது நெட்டு இல்லாம நாபட்ற கஷ்ட எனக்கு தெரியுமே இதுக்கானே பதினோரு மணிக் அலாத்த வச்சு எந்திரிச்சி டவுன்லோட் பண்ணுவே
நானாத்தமா பண்ணுவே சின்ன வயசுல பிஸ்னல் சிம் இருக்கு எங்க அப்பாது
ம்
அது த்ரீ ஜி போன்ல போட்ருவ போட்ட எங்க சித்தப்பா கடைல போய்ட்டு ஒரு ஜிபி டேட்டா ரீசார்ஜ் பண்ணய எவ்ளவு தெரிமா ஒம்பது ரூபா
ம்
நயன் ருபீஸ் தா ரீச்சார்ஜ் பண்ற ஒரு ஜிபி ஒரு ஜிபியானானு தெரியல அன்லிமிட் த தெரியல ஒரு நாளைக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணல பொழுது
ஆ
அது பாட்டுக்கு யூஸ் பண்ணிருப்பே அவளதா அதுக்கு அடுத்து என்ன பண்னுவ இது ப என்னனா பேர்லா நைட்லாம் ஏத்தி வச்சிடுவ நைட்லா இன்ஸ்டால் குடுத்துடுவன்டா இன்ஷ்டால் குடுத்துட்டு சார்ஜ் சார்ஜ் ஆன் பன்டு நா துங்கிடுவ அப்டியே
ம்
அ அதா அது கால்ல எழுந்து பாத்த இதுமே
ச ச ச
உனக்கு டென்சன் ஆகுமா ஆகாதா டா
ஆமா
ஆனா இத்தன நாளா கெத்து ஏனா என்ன ஆயிச்சு இருக்கலா
ஆ
பொதுவா ஏனா பேசினாரு அப்ப கடில லைட்டா கடச்சயது
ஆமா
அப்பலா எப்டி இருக்கு
ம் ம்
ம் எப்போ பாத்தா எது சி ஓ சி ஏர்னா
ஆ
சி ஓ சி ஆடினது தா நீ கூட ஆடிது
அ சி ஓ சி னா நிப்பாட்டிரு மச்சா இப்போ ரீசண்டா தா நல்லா இருந்தே ரீசண்டா ஒரு மூணு மாசம் தா நல்லா இருந்த
அதுலா இல்ல அப்ப இப்போ ரெண்டு வருசம்ல்லா இதுக்கு அதுவு போயிச்சு
ஆ இப்பத்தா மூணு மாசமா இருக்குற மூணு மாச வேல தான கருப்பாயிச்சு வச்டே அப்டியே
அது எத்த நானு வுட்டே எவ்ளோ போய் பில்டு பில்டு பண்ணந்த ஆனு
ஆ
நறைய பேர் உட்டா செல் ரிப்போரா தா ஆகூ
இப்பதா கரஸ்சுக்கு இதே வந்துருக்கு ஹால் டிக்கெட்டே வருதூன்னு சொல்றாங்கே
கரஸ்சுலா இருக்கிறவங்களுக்கு
ஹால்டிக்கெட்டே இப்பதா வர்த்தா ‌இன் நமக்கு அப்புட்னா எக்ஸாம் வெப்பாங்க போல
ஆய்யய்யோ அப்ப எப்ப எக்ஸாம் அவுங்ளுக்கே
நாங்க காலேஜ் போயிட்டுமா பாதில அ அக்டோபர் ம் அ ஆகஸ்ட்ல தா நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சு
பா போசொலெ ஒரு ஜெரோ மாத்திர வாங்கிண்டா பாவி சாப்ட்டு ‌ஒரு ஜெரமாத்தர ‌ஒன்னூ போட்டுன்னோ
அ
‌ஒடம்பு உள்ள அப்டியே ஹீட் ஆகுற மேரி ஃபீல் ஆகுது எனக்கு
ம் ஆகஸ்ட் மாசத்துல வந்தூரு மச்சா
ம்
அதுக்கடுத்தது வந்து பிஃப்ரவரில வரே பிஃப்ரவரி மார்ச்ல தா வரே
ம் ம் இங்கோ முடிச்சுட்டு லீவ் அப்போ நாங்க போய் எக்ஸாம் எழுதணோ
ஆம்மா
எங்கடா லீவ் முஞ்சிச்சு அடுத்துக்கடுத்து காலேஜ் போலா நம் நம்புளுக்கு
அதுவூ சனிக்கிழம எக்ஸாமே வைப்பங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கூ
சனிக்கிழம ஞாயித்துக்கிழம தா மோஸ்ட்டா இதெல்லா
ஏங்க சனிக்கிழமை மட்டுந் தா ஏன்னா நாங்க வேலைக் போவோ ஆனா ஞாயித்துக்கிழம இருக்கு
ஆமா வார்த்தில ரெண்டு நாள் தா பக்கா
ம் நா ஏ சனிக்கிழம காலேஜ்க்கு போனே எனக்கே தெரியலியே போன வருஷோ எதுக்கு போனேன்னு ஆனா போனோ ஆ வெள்ளி சனி ஞாயிறு மச்சா வெள்ளி கெழம வெப்பாங்க அது எக்ஸ்ட்ரா தனியா போதூ
எதுக்கு போனோ
ஆ வெள்ளி சனி ஞாயிறு காலேஜ் வெள்ளி சனிக்கிழம எக்ஸாம் வைப்பாங்கே கரஸ்சுல
நீ எப்பன்னா போர்த்தன்டா போய்ட்டு போயிட்டு அப்டியே சார்மேரி போயிட்டு செக் பண்ட்டு வரத்தானே
அதலா போயிட்டு வந்துகுனூ
போய்ட்டு வந்துகுதா எப்ப
அதாலா போயிட்டு போன செமஸ்டர்ல சொன்னே நா உண்ட யார் கிட்டயாவதூ சொல்லிரிப்பே
எப்டிந்து அட்வான்ச்சர்ஸ் ஜாலியா இருந்ததா அட்வென்சர்ஸ் டான் ம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தியான்னா பசங்கிட்ட இ தை
என்ன
பாத்து அத உட்டா அவ்ள்தா போக சொல்வே பயந்துருவாரு
சு சு சு
அது என்னது நம் வேல் டெக் காலேஜ்ல படிக்க சொல்லு அவூது என்னது காமர்ஸ் குரூப்ல ‌ஒர்த்தர் இர்ந்தார் பார்டா கொஞ்சோ ஒல்லியா தாத்த மாரியே
தூங்கிட்டு இருப்பாரோ அவ்ரா
குள்ளமா அவர் சொட்ட அவர் சொட்ட அவுது அவுது சொட்ட
அப்ப இன்னேர் ஆளூ யாரூ
முடிலாதவுங் கொஞ்சோ ஹயிட்டு மீடியமா இருக்கோ
தெர்லிலேயே ஞாபகோ வர்லியே
கூட ஒரு வாட்டி வந்து தனுஷ் வெச்சு கலாய்ச்சிக்ராரு
வல்லவன் சாங்
இல்ல ஒல்லியா இருப்பா அவ கொஞ்சோ ஹயிட்டு கம்மி எயா ஹயிட்டு உ உன்னோட கொஞ்சோ ஹட்டு கம்மியா இருப்பாரு ஹயிட்டு நம்மால் தா அவளுக்கு மேக்சா மேக்ஸ் அதுல பாத் எழுவுட்ட வந்த ஒரே தெய்வம் அந்த தெய்வம் மட்டுதா அதனாலாதா நா ஆல் க்ளியர் பண்ணிட்டு சுத்தின்கிறே அந்த தெய்வோ இல்லேனா என்றால் என்ன என்ன ஆயிருக்கு என்னோட நிலைமை ம்
உனக்குனா மேக்ஸு உனக்குனா மேக்ஸ் எக்ஸாம் அப்ப செல்வி மேம் தா என எல்லா ரீல் எக்ஸாமுக்கே
இப்ப இருந்திருந்தா வந்துதா அவர்தா எம் ஒன்னுக் நீங்க எம் ஒன்லா நானே பச்சின் போய்டே ஆனா எம் டூ மட்டு தா பக்கத்துல பசங்க வெச்சி வெச்சி பாத்து எழுதுன க்கும்
செல்வி மேம்லா
ரிசல்ட்டு எப்பதா தெர்லடா இவுங்களுக்கு
ஏயா
ரிசல்ட்டு ரிசல்ட்டு
பொறுமையா இருக்கு எயா அவசர பட்ற
ஆ
பொருமையாவே வரட்டோ
திலீப் எவனோ டேய் இப்போ பா பாய்தன்ல ஒரு வருஷோ முடிஞ்சில்ல இரண்டு சமஸ்டர் எழுதிட்டாங்ல
ஆமா டா ரெண்டு செமஸ்ட்டர்டா டிகிரி குளோஸ்
புரில
டிகிரிய குளோஸ் பண்ணிறாங்கே
நிஜமாவா டா
ஆ ஆனா இருக்கா இன்னான் தெர்ல
ஆ
ஆ
ஏன்னா அரவிந்த் எல்லா எதுவுமே பண்ணவே இல்லையான்டா இது ரிஜிஸ்டர் பண்ணி பீஸே கட்டவே இல்லையான்டா போ போன போனவட்டி இப்ப எழுதுனவே எல்லா பாத்தோம்ல அந்த டைம்ல எல்லாமே கம்முனுவுட்டு ஆகாசு எல்லாமே உட்டாங்ளாமே அப்டியே
ஆமா
ஏயா ஒரு சம்மு போனா போயிட்டே எழுனுன்னா எப்டின்னு தெர்ல அவுனுக் கணக்கு
ஆ
வந்து எழுதிருந்தா கிளியர் பண்ணா அவுனுக்கு நல்லதுனாடா
ஆமா
பாக்லா அதனால இது போட்டோ எம் பி ஏ எங்கூட ஒரு பைய வந்து நா போனா மேனேஜர் வேலக்குதா போவேன்றா
அ
அ ஏ நாங்கல்லா எம் பி ஏ படிக்கிறோ டா மேனேஜர்டா நாங்க அப்டின்றா
மேனேஜ்மென்ட்டு ச்ச நாங்க எல்லா டெக்ஸ் ஸ்டூடண்டு
அ
ம்
எம் பி ஏ படிச்சா தான்டா அந்த மாரி சொல்லுவே
அ
எம் பி ஏ ல பச்சா பெனிஃபிட் வந்து எச் ஆர் ஆவலா எச் ஆர் ஆனா கூடோ நீ எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலு இன்டர்வியூ அட்டன் பண்ட்டு தா போமுடியு எச் ஆர் கிட்ட
ஆமா
எச் ஆர் கிட்டய இண்ட்ருவியூ அட்டன் பண்ட்டு அதுக்கு அடுத்துதா நீ மேனேஜரயே பாக்க முடியு
அ
ம் பல்லாவரத்துல வேலக்குண்ணா அங்க ஃப்ரண்ட் வந்து கம்பனிக்குணா
ஆமா
போறத்துக்குதா மனசு வரமாட்டங்குது அங்கே தங்கணு ஆனா போனா தா போனா வேல்ல போய் டக்குனு சேந்து எதுனா ஒரு வேலக்கி ஒரே ஒரு கேள்விதா கேப்பா மித்த வெஷல்லா பணந்தா கேப்பா
அ
இங்க நல்லா பேச சொல்லி சாவடிக்குரண்ணுக்கோ
சேர் சார்
நா என்ன பண்ண முடியு ஒன்னு பண்ண முடியாது வா அப்டின் போ அப்டி இப்பதா வன்ட்ட
ஆமா
எனக்கு எந்த கம்பெனிக்கு போறத்துக்கு புடிக்கமாட்டதுறா ஸ்ட்ரெய்ட்டா
அ
போயிட்டு நம்ப இஷ்டதா நம்ப சொல்ற வேலைய செஞ்சாங்களா
அ
ம்ம் இன்னா ஒண்ணு ப்ரஷர் போடவுடாது கேட்டா நா போடுவோன்றா பிரஸர் பாதவு ஒரு கம்பெனி இட்டுபோனா வேல ப்ரஷர் வேலண்ணனு நா வெளிய வன்ட்டண்ணன் அவ இன்னா தெரிமா சொல்றா அப்ப நா இங்கல்லா பிரெஷர் போடுவேனப்பான்னா நா அஜஸ் பண்ணிக்குவண்ணா அதெப்டிபா நீ அஜஸ் பண்ணுவ நீ அங்க முட்டாள்தனமா வன்ட்டன்னா ஐயோ ஏண்டா இதமாரி பண்றீங்கன்ட்ட
அ
வேற னா பண்ண முடியு சொல்லு
ஆமா
கே தூக்கமா வருதுடா எனக்கு
தூங்கு அப்ப போவாத
ம்
மச்சான் போவாரு சொன்னாரு
இனிமே கேட்ரிங் போவாதன்றியா
அ
இப்பயு அதுக்குதா ஃபோன் பண்றா போலக்குது நா வர்ல சொல்றத்துக்குதா நம்ம ஒன்னு பண்ண முடியாதுபா நம்ம ஏரியா இல்லப்பா நீங்க
அ
கொஞ்ச ஜொரமா தானங்குது போயிட்டு அப்டிப்டி செஞ்சுட்டு வருவோ அப்டிப்டி செஞ்சா டைம் போறது தெரியாது அத்து ஒடம்பு நல்லான்னா செரி அப்டி போ செய்யாண்டா வேல செஞ்சா
ஆமா
அப்டியே வீட்லே பத்துந்தா மட்டுதா கொஞ்சொ உன்னொ ஒடம்புல இதாவாது அப்டியே பத்துனேந் தானா
ஆ
போடு மாத்ர டப்புன்னு போட்டு என்னா அனா கடிக்தொ அப்டியே ஜூஸு கீஸு எல்லாமே குடிச்சிட்டு தெம்பானிக்கு பா
தா மெட்ராஸ்சு மெசேஜ் படி ஓன்லி டூ இயர்ஸ் மட்டுந்தா எழுத முடிமா
ஏ
இப்ப நம்ம ரெண்டாயர்த்தி இருவத்தி ஏழுல முடிச்சு இருவத்தஞ்ல முடிச்சிருப்போ
ஆ
அப்ப இருவத்தி ஏழுலத முடுஞ்ச்சி
ஆ
மெட்ராஸ் யுனிவர்சிட்டின யுனிவர்சிட்டிராச்சுமுடிவு பண்ணா மட்டுதா எஸ்டன் பண்ணா மட்டுதா எழுத முடியுமா
லே நம்ம கரஸ்த்ல போட்டா கூட கரஸ்த்துல போட்டா கூடவா
கரஸ்சுல எல்லா தெர்ல மச்சா எல்லா இப்பதா ஒண்ணுதா
ஒண்ணு தான்டா ஆனா பீச்சிக்கா பீச்சிக்கடா அப்டி
பி ஜி எல்லாமே பி ஜி யு ஜி பிஜிக்கு அதே ரூல் பிஜிக்கு அதே ரூல்ஸ் தா ஒன்லி டூ இயர்ஸ்
அதா நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் குடுப்பாகல அது கேக்குற
ஃபஸ்ட ஜூயஸு நெஸ்ட் ஜூய அதா நாலு வருஷொ
அ ஏனா இப்ப வந்து எனக் கிளர் பண்றவ ஆனா மேக்ஸ் வச்சா மேக்ஸ்தா வப்பே தியரிலா அழகா கிளர் பண்றவ படிச்சினு போய்டுவே சப்டா விப்பு சப்டாவியிப் படிச்சினு போய்டுவ சும்மா ஒரு இலஸ் ஆயி பச்சுப்ப அப்டிய அதுல போயிட்டு எழுதிட்டுவந்தருவே இம்பார்ட்டன் கொஷ்டீன்ஸ் குடுத்துவாங்க ஒன்னு ஓன்னா பெரட்னா ஆன்லைன் கிளாஸு இம்பார்டண்ட் கொஸ்டீனு வந்துச்சா போது நம்மளுக்கு
ஆ
அ ம்
அப்பலல்லா வண்ட்டா இப்ப ரெண்டாயித்தி இருவத்தி ஏழுதா இப்ப கடைசி வாய்ப்புன்னு போட்ருக்கு சேர் ஜிபில போட்டே
ம்
அபா ஆப்சன்ஸ் லா எழுத சொல்லு
டே நா சொல்லிப்ப நீ தா சொல்னுமா திருவணாமலலேந்து நீயே சொல்லு அங்கர்ந்து
ஐயோ அவன பே சொல்லு அ
நா சொல்லதா முடியாதா ம்
எம்மா
அதே எழுதா உட்டா தேவலாம அவ அவ எழுத்த பாத்தா பச்சினே வர மாரிக்கிது எதோ ஆச் டென்சன் பன்றானா இனா பன்றானு தெர்ல அங்க வந்து
செர் செர் செர் மேக்ஸ் மட்னா எடுத்கவா
ஆ
மேக்ஸ் மத்தென்ன இருக்கி
ஆ அவ அப்பமே மேக்ஸ்தாண்டா வச்சிர்க்கா
ம்
பெரிய ஆக்டிங்லா பண்வான்டா சத்திமா
அ
ம் ஃபீல்டு வந்து வேற ஃபீல்டு டா அவ தேவலாம இந்த ஃபீல்டுல இருக்கானு தோனுது இல்ல அவ ஆக்டிங் ஃபீல்டுல போயிர்ந்தா கூட கொஞ்ச அளவுக்கு வன்ட்டுர்ப்பா
ஆ ஆ
ஸ்டி்ல காலே எ்ளோ ஆகி் தான் போட நம்பே
ம்
அவ்ளோ பேச மாட்டா கிரிஷ் கேங்ளே இருப்பா
அ ஆமா
நம்ம அப்டிலாகெடது நம்ப ஆள்ரோண்டு நம்ம எல்லார் கிட்டயொ பேசுவோ கண்டன் நம்மதா விது அந்த பாத்தம்